சொல்லுங்க மேடா
அதேதான் ஆங் வீட்டுலந்தம் ப்போ வீட்லேயே முக்காவாசி டைம் சங்க தான்டா எல்லாத்துக்குமே வந்து டைம் நம்ம ஒதுக்குனா ஸ்பெண்ட் பண்ணா பண்லா இப்ப வீட்டுல சில பேரு வீட்லயே தங்க மாட்டாங்க எப்பவுமே வண்டிய சுத்திட்டு வெளிய சுத்திட்டு இருக்கிறவங்க அத வீட்லயே இருக்காதவங்களுக்கு கஷ்டம் வீட்டுல தங்கி செய்யணு அப்டின்னா வீட்டுல வந்து அம்மா வந்து அம்மா ஏதோ ஒன்னு சமையல் செய்யப்ப கூப்டுவாங்க அப்போ நம்ம பண்ணமாட்டோம் கூட இருந்து வீட்டுல அவுங்க வெளியே எங்கேயும் போவாங்க இல்லையா அப்ப செய்ய தோணும் நம்க்கு
அதுதான் நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு பார்ட்னர் இருந்தா போதும் ப்ரோ
எனக்குல்லாம் அப்படி இல்லை நா எல்லாம் தனியா இருந்தாவே எனக்கு பெட்டரு என்ன அது செய் இது செய் அத தட்டு இத தட்டு சொண்ணுவாங்க அதனாவது நம்ம வந்து சனியாவே இருந்து செய்றது பெட்ரு நா தனியாவே பிரியாணி செய்வே சில டைம்லா ப்ரைடு ரைஸ் செய்வே எல்லாவ் ஃப்ரைடு ரைஸ் கடை வேற எதுவு வராது நம்ம வீட்டுல எப்படி செய்யரோமோ அது மாரி வரும் சாப்படுற மாரி அதா சாப்பிடுவே
வீட்டுல செய்றதே நல்லதுதா
ஆமா ஒண்ணுமே இல்ல நம்ம அதுமா அந்த மாரி சாப்பிடணும்னு தேவல சிக்கன்னு எக்கு சாப்பிடணும்னு தோணிச்சுன்னா வீட்லயே ஆமா நம்ம டேஸ்ட்க்கு சாப்பிட்டுக்கலாம் வெற நாப்பது ரூபா ஐம்பது ரூபா போதும் அல்ல இல்ல நூரு ரூபா குடுத்தா மூணு பேர் நாலு பேர் அந்த சிக் சிக்கன் ஆஹாஃப் கே ஜி சிக்கன் போட்டு முட்டை ஒரு நாலு அவ்வளோதா அதெல்லாம் போட்டு நாலு பேர் நல்லா சாப்புடுலா நாலு பேர் பிரைடு ரைஸ் எவ்வளோ ஆகும் நூறு நூறு வந்து நானூறு ரூபாயாயிடும் வீட்டில இருந்து நூத்தி ஐம்பது ரூபாய்க் ஆஹ நூத்தம்ரூபானா செலவுக்கு மொத்தம் முடிஞ்சிடும்
ஆமா அதெல்லா நா செமைய செய்வ ப்ரோ பின்பல்லாம் முடிதா பாருங்க
அது சிலாது எல்லா தேய் பாத்துக்காக எல்லா டைம் சாப்பிடணு தோன்றப்பலா அதே டைம்ல கஷ்டமாயிடும் அப்ப எப்பாவது வெளிய எப்புடி சாப்புடுறது ஒரு அளவுக்கு ஒரு ஆட்டு இருக்கும் இந்த சிக்கன் மொத்தம் மொத்தவ சாப்பிடுவாங்கள அந்த இது அந்த ஓரு சிக்கன் அது சா அந்த மாரி சாப்பிட்டுருக்கீங்களா
எது
அத மொத்த தழ அதல்லாம் வெட்டிக் கால எல்லாம் கரெக்டா வெட்டி மொத்தமாஅப்படியே வெறு சிக்கன்
சாப்பிட்டல்லனா
கிரில் ஆ சிக்கன் கிரில்
கிரில்லா கிரில்லு வந்து எப்டி சொல்றது எப்பனாலு ப்ரோ
அது மொத் மொத்த கோழி தூக் குடுப்பாங்களா அதுவே சாப்பிட்டு இருக்கீங்கள கேக்ற ஆமா நால இது வரைக்கு சாப்ட்டது கூட இல்ல
சாப்ட்டதில்ல நல்லா இருக்கும் ப்ரோ
தெரியுது சொசச அதுக்கு எப்டி வெருசா இது செத்திக் சில பேர் வந்து சட்னி குடுப்பாங்க புதினா சட்னி அந்த மின்ட் சட்னி இல்லன்னா மயனீஸ் மயனீஸ் குடுப்பாங்க ஆமா நா இங் மந்தி பிரியாணி இருக்கீங்களாப்போ நீங்க
மந்தி சாப்ட்டதுல்ல ப்ரோ
நானு சாப்ட்டது இது வரைக்கு போனதே இல்ல யாரும் பசங்க போனது இல்ல கூப்ட்டது இல்ல
ஆமா அதனாலதா போல அதே யோசி
ஏனா அது தனியா போய் சாப்பிட முடியாதுல்ல எப்படி நாலு பேர் சாப்புடனு அஞ்சு பேரு வேணும்பா அதுக்தா மந்தின்பாங்க எழுநூறுபாய் என்னமோ ப்ரோ ஏழுநூறு எட்நூறுவா சம்திங் பன் அன்லிமிட்டடு
ஆமா
ஒரு நாள் அதா ஒ ஒரு அதுக்கு முன்னாடி நாள் கா
உம் இப்ப சாப்ட போறன
ஆமா இதுலல்லா இ இதுல பாக்குறது எதான்னா இந்த சில டைம் சோ பசங்ளோட போறப்போ அவங்க ஃபஸ்ட் போய் அங்க பந்தில சாப்பட்றப்போ இல்ல எ வெளிய பிரியாணி கடைல சாப்படும்போதுலா ந்த பெல்ட் டைட்டாருந்தா கழ் ட்டிட்டுதா வருவாங் அது ஒரு லாஜிக் ஆயி போச்சு இப்போ ஏன்னா டை வயிறு டைட்டாருந்தா சாப்ட முடியாதுன்னு ஆமா அத சாப்ட்டு இந்த செவனப் வேற குடிப்பாங்க கட்டியா ஏன்னா அது ஃபுல்லா ஜீர்ணம் ஆகுறதுக்காக அது குடிச்சு ஐயோ நாலா ஒரு டைம் வந்து எ எனக்கு வேல கெடச்சுது துல்லயா அந்த டயத்துல ப பசங்க ட்ரீட் கேட்டாங்க ஒருத்தந்தா வேற யாருல்ல ஒருத்தே ஒரு தந்தா அந்த ஃபஸ்ட்டு சேலரி சேலரி எல்லா வரல வேல கெட த இது போக இன்வ் நம்ளுக்கு லெட்டர் வருல ஆஃபர் லெட்ரு அந்த ஆஃப் ஓப்பன் டேட் வந்த உடனே ட்ரீட்டு வைனு கூப்புனு போய்ட்டா என் ஃப்ரெண்டு ச் இங்க ஹோட்டலுக்கு நல்லா பெரிய ஹோ ல்லு ஆஹ் அப்ப தா ஃபஸ்ட் போய்ருக்கே ஆமா அங்க போய் ஒரு அளவுக் கு காசு எட்டுனு வல்லனே ஐ ஐநூறு ருபா அறுநூறு போதுன்னு நென ச்சே இல்லல்ல நீங்க நாலாய் மூவாயிருவா எட்டு வாடான்னா எடுத்துட்டு போனும் அதுவே ப்ப தெரியாம போய்ருச்சு நான் வந்து ஆயிர அவங்கிட் திரு முடுஞ்சும் அவனுக்கு என்ன தெரியும் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ரெண்டு பேர் சாப்ட எவ்ளோ ஆகும் ஒரு ஆயரூபா ஆய்டும் சரின்னு பாத்தேன் அ இல் ஆ அப்டி தா நெனச்சே பெரிய ஹோட்டல் இல்லையா அதால ஆயிர பா ஆகுனு நெனச்சு போனே போயி ஃபர்ஸ்ட் அவ எடுத்து த ஸ்டார்ட் டிங் மெனு இருக்குல ஃஸ்டார்டிங் கோர்ஸ் அதுல ஃபர்ஸ்டு புரோட்டாவ ஸ்டார்ட் பொண்ணும் அதிகமா ஆஹ் பிரியாணி சிக்கன் பிரியாணி பேக் பண்ணோம் எல்லாம் ஓ அஹ் அப்டியே எப்டி சொல்றது ஒரு ஒருத்தருக்கு ஒண்ணும் இல்ல ஒண்ணு ஒன்னா பிரிச்சுக்கிட்டோம் ஒரு ப்லேட்டு பரோட்டா சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம் ஆனா பேனி வந்து ரெடி ஆகல பன்னெண்டு மணி இந்த டைம்க்கு போனோம் பிரியாணி வந்து ரெடி ஆக ஒரு அர மணி நேரம் லேட் ஆகுன்னாங்க பஸ்ட் பரோட்டோலா ஸ்டார்ட் பண்ணோ பரோட்டா ஸ்டார்ட் பண்ணி அத பரோட்டானா நம்ளுக்கு ரெண்டு பீஸ் வரோ அது ஒண்ணுண்ணு எடுத்து சாப்ட்ட ஒன்னே அவுங்க வந்து சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிச்சு சிக்கன் எடுத்துட்டு வந்தாங்க சிக்கன் பிரியாணி எல்லாமே ஒன்னு தா ஒன்னென்னா பிரிச்சிட்டோ அத முடிச்சுட்டு அது முடிச்சு திருப்பியு வந்து அப்பதா வந்து செகண் ஃப் பிரியாணி அடுத்து மட்டன் பிரியாணி சொன்னா சொல்றதுக்கு முன்னாடி அவுங்க கிரில் சொல்லிட்டா அவே
ஓகே
அந்த கிரில்லு வந்துருக் க் கிரில் வந்து அது அதுவே எப்டி கட் பண்ணி சாப்ட்டு அது முடிக்கறதுகுல்ல அடுத்து மட்டன் மட்டன் பிரியாணி வந்துடுச்சு
ஆஹ
அது முடிச்சிட்டு சேரி அது போட போயிடும்னு நெச்ச சேரி எப்யோ சபடோ வாடக ஹா யூஸ் பண்ணலா ஃப்ரைட் ரைஸ் சொன்னா ஃப்ரைட் ரைஸ்ஸு இது கேளுங்க அத்தா சொல்றே என் வாழ்க்கையில அதுதா அதிகமா சாப்டதே இது வரைக்கும் சாப் எது அது அதுதா அதுவூ அன்னிக்கு மட்டுதா நா அதிகமா சாப்டது ஆஹ் அது முடிச்சுட்டு மட்டன் பிரியாணி எல்லாமே ஒரு ஒரு பவுல் தா வாங்கணோ எல்லாரு ஒன்னு ஒன்னு வாங்கல ஒன்னு ஒன்னு வாங்கிருந்தா கழ இல்ல இல்ல ஃபுல்லாவே இருக்கும் ஃபுல் பவுல் எல்லாமே இந்த பிரியாணி பவுல் குடுப்பாங்கல்ல அந்த ஒரு சில் அந்த இதுல கோல்டன் கலர்ல ஒரு போவுலு
ஆமா
ஆஹ் அதுல தந்தாங்க எல்லாமே நம்ம வந்து ஒன்னாருந்தா வாங்குணோ ஒரே ஒரு மட்டன் பிரியாணி ஒரே சிக்கன் பிரியாணி எல்லாம பிரிப்பிரிச்சி ஒன்னொன்னு தனித் தனியா வாங்கியிருந் ஆஹ் இல கூட முடியாம போயிருக்கோ சாப்டுட்டு அது அது முடிச்சிட்டு ஃப்ரைட் ரைஸ் சொன்னோ இது முடியல பட் அதான் ஃப்ரைட் ரைஸ் சொல்லிட்டான் சரி சாப்பிட்ரலாம் அது சரி அதுல பாதி இந்த கிரில் இருக்குல்லே அது ஒன்னும் முடியவே இல்ல அது நம்ம எத சாப்பிட்டு இருக்கும்போது அதயும் சாப்பிட ஒரே டையத்ல வந்து நாலஞ்சு சிக்கன் வெரைட்டி இருந்தா சாப்பிட முடியாது என்னதான் வெச்சாலும் இங்க சிக்கன் வந்து தொக்கு வெச்சு அதுதான் சிக்கன் கபாப் வெச்சு சிக்கன் கொழம்பு சிக்கன் அந்த இது உங்க கிரேவியா அந்த மாதிரி அதெல்லாம் வெச்சா எப்படி சாப்பிடறது சில்லி சிக்கன்னு சொல்லுவாங்கல்ல எல்லாம் சாப்பிட ஒரே முட் முடில கொஞ்சம் பொறுமையா உக்காந்து சாப் வி
நீங்க எப்படி சொல்றது இப்போ இந்த ரீல்ஸ் எல்லாம் இந்த வைஃப் வந்தா ஃப்ரெண்ட்டுக்கு இந்த டுவெண்டி நைன் பர்த்டே டுவெண்டிை நைன் டிஷ் செய்வாங்க அந்த மாதிரி சாப்பிட்டுருக்கீங்க நீங்க
அது தெரியல அப்படி பட் அது ஃபிரைட் ரைஸோட முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த குல்கண்ட இன்னும் ஒண்ணு வரும்ல ஸ்வீட்டு கடைசியா ஒரு கிளாஸ்ல ஒரு கிளாஸ்ல வந்து வந்து அது ஒண்ணு வாங்கினா அந்த கிளாஸ் அது வந்து வெறும் அதுக்கே கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது ரூபா அது ரெண்டு ஒன்னு ஒன்னு வாங்கிட்டோம் அது முடிச்சிட்டு பஸ் ஸ்டா வந்து எப்படினா நாங்க அந்த பஸ் ஸ்டாண்டு் பக்கத்திலயே கட நான் இங்க வீட்டு பக்கத்துல் அதாவது கொஞ்சம் ஊரு தள்ளி ஆஹ் ஒரு ஃபிப்டி கிலோமீட்டர்ஸ் எ வீட்டுக்கும் அங்க கடைக்கும் நான் அந்த ஒரு போனதுக்கு வட அங்கதான் நல்ல இருக்கும்ன் கூட்டிட்டு போய்ட்டா அஹ்
அம் ஐம்பது கிலோ மீட்டரா
அம்ப ஆமா ஐம்பது கிலோமீட்டரு அங்கதான் வாடா ஏதோ ஒரு வேல இருக்கு பண்ணிட்டு சரி வாடா ட்ரீட் வெப்பண் கூட்டு போய் ப ஈ ப அங்க பண்ணது ச பஸ் ஸ்டாண்டுக்கும் அங்கக்கும் த்துல ஆஃப் கிலோமீட்டர் வந்து வாக்கபிள் அந்த கடைக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் நாங்க சாப்ட்டு வெளியே வரோம் எப்போ வரோனா கரெக்டா ஒரு அதுக்குள்ள சாப்ட்டோம் அந்த நாங்க பன்னெண்டு பன்னெண்டு மணிக்குள்ள போனோம் வெளியே ஒரு ஒன்றரைக்கே வந்துட்டோம் நான் எல்லாம் நினைச்ச இதல்லாம் தர அப் இவளோ நேரம் ஆமா சொன்னல ஏன்னா ஒனது டைம் டிலே ஆச்சு ஒன்ன ஒன்னு எல்லாம் போட்டு எடுத்துனு வரணுல்ல ஒன்னொன்னா
ஆஹ் ஆஹ் ஆஹ்
ச நாங்க ஒன்றைக்கு வெளியே வரோம் அங்கிருந்து நடக்க முடில
ஆஹ்ஹ்
எப்படி நடக்க முடியும் ஒரு கை ஆமா வயிறு ஒரு மாதிரி இருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது ரூபா ஆச்சு எழுநூத்தி சில்ர ஆமா ஆயிரத்தி எழுநூத்தி சொல்ற ஆச்சி ப்ரைட்ரைஸே வந்து டூ பிப்டி ஆமா ஃப்ரைட் ரைஸ் டூ ஃபிஃப்டி கிரில்லு டூ செவன்டி என்னமோ சிக்கன் பிரியாணி வந்து எ நூறு மட் டன் பிரியாணி முன்னூத்தம்பது எல்லா அந்த மாரி
உம் பா
இன்னு அவ அவ அவனுக் வேலை கெடச்சிருக்கு நா இப்ப கே கூப்டுட்டு இருக்க வாடா நீயு ட்ரீட்டு வைப்பேன்னு அதுக்கு போனா திரும்பி அந்த மாரி சாப்பிட முடியு ஒரு நாளு அதுதா சொன்னே எப்பயாவது ஒரு டை
அவருக்கு என்ன வேலைக இதே மாரி ஜாபா
இல்ல அவர் வந்து வேற அவர் மெக்கானிக்கலு அவரு இங் அவர் பேங்க் எக்ஸாம் படிச்சிட்டு இருந்தாரு ஒரு ர நாலு வருஷமா இப்பதா வேலைக்கு செ எதோ ஒன்னு பார் அட்லீஸ் போலா அப்டின்னு இங்க போய்ட்டு இருக்காரு
ஓகே
சே அதுதா வாடா நீ் ட்ரீட் வைப்பேன்னு
இப்போ ஒருத் ஒருதரின்றதுனால பிரச்சன இல்ல இப்ப இதே ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தா நினச்சு பாருங்க அச்சிவ்
இங்க நாங்க வந்து எப்படினா ஓ இருங்க டைம் இருக்கா இரு நாங்க அடுத்தது பேசலா இருங்க அத அதா ஒருத்தர் போய்ருந்தா ச் நார்மலா நா நா கையில எடுத்துட்டு போனதால பிரச் சன இல்ல இன்கேஸ் நாம வந்து ஆய ரூபா போதுனு எடுத்துட்டு போயிட்டு இவ்ளோ பில்லு இருந்தா அதுக்கப்ப கட்ட முடியாம போய்ருந்தா உன்னு அசிங்கமா ஆயிருக்குல்ல இந்த படத்துல காமிப்பாங்கல்ல ப்ச் அந்த பரோட்டா வந்து அந்த கோடுக் கிழிப்பாங்க இல்ல சாப்ட்டு சாப்ட்டு சாப்ட்டு அந்த காமெடி ஆமா அந்த மாரி அது மாரி ச அவனா அவராச்சி வந்து ஏக மட்டு சாப்ட்டு திருப்பி உன்னோ ரவுண்டு போற நீ அலி ஃபஸ்ட்லிருந்து ஸ்டார்ட் பண்லானாரு என்னாலல்ல முடிஞ்சிருக்காதுப்பா
அஹ அஹ அது பரோட்டா சூரி அவன் சொல்லுவான் பாரு ப்ரோ
திருப்பி எல்லா வர்ல ஒல்லியா இருக் கிறவங்கனாலதா அதிகமா சாப்பிட முடியல குண்டா வர்வங்கனால சாப்பட முடி கெடயாது அவங்களோட அந்த இதுக்கு பாக்கறது எது எது இப்டி இருக்காங்க நல்லா சாப்படுவாங் போலா நெனைக்கு பட் ஆனா அப்டி இல்ல ஒல்லியா இருக்கனால் தா அதிகம் சாப் பிட முடியு
ஆமா ப்ரோ உண்மதா ஆ
கட் பண்ணி கால் பண்ட்டா ஆ ஆ எடுங்க